ஆ வணக்கம் மச்சான் என்ன பண்ற நல்லா இருக்க
ம் சாப்டியா
ஆ சாப்ட்ட மச்சான்
என்ன சாப்ட்ட
சாப்பாடு தா இது சிக்கன் ரைஸ்
ஓ சிக்கன் ரைஸ் கடையில சாப்ட்டியா
ஆ ஆமா ஆமா
ம் நல்லாஞ்ச கடைல
ஏதோ ஓரளவு இருந்துச்சு அந்த மாரிலா முன்ன மார்லா இப்பல்லா யாரு அந்த மாரி சிக்கன் ரைஸ் எல்லா போட மாட்றாங்க
என ஏனோ தானன் போடுறாங்ளா ம் சேர் சேர் அப்பறோ இன்னைக்கி எத பத்தி பேசு நாலா டெய்லியூ சாப்புடு
ஈவினிங் ஆனாலே போது சிக்கன் ரைஸ் எப்டி சாப்பட போயிடு
அதேதா மச்சா நானு வேல பாக்குறப்பலா மதியானம் சிக்கன் ரைஸ் தா நைட்டு வீட்டு வரப்ப பார்சல் வாங்கிட்டு வந்தறது
ம் அது சாப்ட்டு சாப்ட்டு பழகிடிச்சி வேற என்ன பண்றது
ஆ அது இல்லாம செல இடத்துல வந்துட்டு நல்லா இருக்க மாச்சான் செல இதெல்லா நல்லா இருக்க மாட்டேது
நா அதுதா நா டெய்லிக்கு நல்லா இருக்க கடைக்க மட்டு டெய்லிக்கு போய் சாப்ட்டுருவ நா நறைய கட தேடிவிட்டே ஆமா ஆமா நறைய கட தேட்ன அதுல ஒரு கட மட்டு கிளிக் ஆயிடுச்சு அந்த கடைல தா சாப்பாடு டெய்லிக்கு வாங்கி சாப்டுருக்க நல்லா இருக்கு அதிகமாவு இருக்கு நல்லாவு இருக்கு டேஸ்ட்டாவு இருக்கு
ஆ இங்க நம்மல்லா இப்ப பக்கத்துல எதுவு கட கடையாது மச்சா போனா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலதா போனு
பத்து கிலோமீட்டர் அந்தான போணுமா நா இங்க சும்மா ஒரு அறநூறு மீட்ரு
ஹோட்டல்
நா அறுநூறு மீட்டரு போனலே கடச்சுரு
நம்ம இருக்கது கிராமம் இங்க இருந்து போணும்ல
ஆ
அதுவு ரெகுலர் டெய்லிய எல்லா சாப்ட முடியாது வேலைக்கு போ வேலைக்கு போற அன்னைக்கி அங்க சாப்ட்டாதா உண்டு
ம் ம் சேர் சே இதுக்காக மெனக்கெட்டு அங்க போய் சாப்ட்டு இருக்கியா
ஆமா மச்சா போனும்னா இப்ப ஒரு வேலையா போன அங்க
ம்
அப்டே போய்ட்டு செரி கடைய பாத்தா சிக்கன் ரைஸ்ஸு போட்டுட்டு இருந்தாங்க ஏதோ எ நேரோ அந்த கடையில சிக்கன் ரைஸ்ஸு போட்டு இருந்தாங்க
அதுவு இந்த நேத்துல போட்டு இருக்காங்க
ரெஸ்டாரன்டு மச்சா அதெல்லா எனி டைமு எனி டைமு இருக்கும்ல
ஆ ரெஸ்டாரண்டுல சாப்ட்றதுலா சிக்கன் ரைஸ்ஸு நல்லாவேருக்காது
நல்லாவே இல்ல மச்சா அதா நல்லாவே இல்ல மச்சா அந்த ஈவினிங் சாப்டுறதா மச்சா ஓகேங்கற
சிக்கன் ரைஸ்ன்னு ஒரு கடை போட்டுப்பாங்கள அங்க போனினா நல்லாயிருக்கு
அங்கவ் அங்க போனாதா
ம் அதனாலதா நா அங்க ஒரு கடைய பாத்துவச்சிருக்கே நா செமையாகோடு அது வந்து ஒரு ஆளுக்கு சாப்டுறது வந்து ரெண்டு பேரு சாப்டலா அத அ ஒரு ஆளுக்கு சரிதா
ஆ சிக்கன் ரைஸ்னு ஒண்ணு மச்சா ஆ இதுல சாப்ட்ட மச்சா கன்னியாகுமரில சாப்ட்ட மச்சா ஒரு சிக்கன் ரைஸ்ஸு
ம் ஆ ஏ அது சிக்கன் ரைச்செ கெடையாது போலயே
சிக்கன் ரைஸ்ஸே கெடையாது மச்சா வெறுத்துட மச்சா அத ஹாடா அது வந்து அப்டே சாப்டவே இல்ல மச்சா அப்டே வச்சுட்டு வந்துட்ட மச்சா சிக்கன் ரைஸ்ஸ எடுத்து வாயில வச்சேனா நல்லாவே இல்ல எதுக்கடா அத சாப்புணு சொல்ட்டு தேவல்லாம அவுங்கள்ட கச குடுத்து வந்தே மச்சா
அ இந்த கன்னியாகுமரல இன்னொ எடத்துல போய் இது ப்ரியாணி சாப்ட்டோம்ல
ப்ரியாணி அதெல்லா மச்சா நல்லா இருச்சு மச்சா ஆன அது
ம் அது எதுக்கு போட்டு வச்சுருந்தாங்க அது என்னா ஏலக்காவா ஏலக்கா ப்ரியாணியா
என்னமோ ஒரு ப்ரியாணி ஆனா நல்லா இருந்ச்சு அது ஆனா சாப்டடுறதுக்கு
ம் ஆமா அது கேர்ளா சைடு வேறய நம்ம போ போய் சாப்ட்டது ம் அடுத்தட்டி போனா அந்த கேர்ள சைடில்ல போய் அந்து செ சாப்புன்னு
போவு மச்சா அடுத்த முற பாப்போ டைம்மு எப்டி கெடைக்குதுன்னு பாத்துக்கிட்டு
ம்
போற மாரி பாத்துக்கு
இந்த நூல் புரோட்டா தா சாப்ட்ருக்கியா
ஆ நூலு புரோட்ட சாப்ட்ருக்கா மச்சா இங்க நம்ம ஊர்ல மதினா ஹோட்டல்ல சூப்பரா இருக்கு மச்சா இது நூல் புரோ
நூல் புரோட்டாவா நூல் புரோட்டான்னா ஃபேமஸ் எங்கன் தெரிமா
தெர்லயே மச்சா நா நம் ஊர்ல தா சாட்ருக்கே வெள்ள எங்கியு சாட்டது கெடையதுல
நூல் புரோட்டாக்கு வந்து கேர்ளால தா கேர்ளா ட கேர்ளா தா நூல் புரோட்டா ஃபேமஸ்ஸு
கேர்ளா
ஆமா ஆனா அங்க வந்து என்னன்ன மாதிரி என்னன்னம்மா புரோட்டாக்கு நீ தனியா காஸ்தர்ணு குர்மாக்கு தனியா காஸ்தர்ணு
இன்னா மச்சா சொல்ற
ஆமா ப்ரோட்டா வாங்னா குருமா ஊத்த மாட்டாங்க குருமா நீ ஆட்ரு பண்ணி சாப்புண்ணு.
அ குருமா தனியா?
ஆமா அது வந்து நிந்தர் குருமாவாக்காது. கன் சிக்கன் சிக்கனு மட்டனு
ம் ம்.
பீஃபு அது அதேமாரி குருமாவாருக்கு. அது கிரேவியுமே தந்துருவாங்க. சமையாருக்கு உண்ம அது நூல் புரோட்டாக்கு அதுக்கு அப்டிஸ் ஜிம்முனுருக்கு அப்டியே.
ம்.
நாலா போனா அங்க ஒக்காந் சாப்ட்டுதாருப்பே.
அத்தா போயிட்டு ஒர்ரவுண்டு அந்தமாரி சாப்ட்டு பாக்ணு மச்சா.
ம் ம் இங்க உங்க ஊர்ல எங்க நூல் பரோட்டா போட்றாங்க.
நம்ம ஊர்லா நம்ப மே மச்சா வெள்ல தா போணு அவுட்ரு தா போணு.
அ அ அதா இங்க நல்லா இருக்கா அங்க நூல் பரோட்டா?
ஆ மதினா மச்சா அது ரொ ம்பால்லா சொல்ல முடியாது நல்லாருக்கு எப்பினா எல்லா ஹோட்டல்லியு கம்பேர் பண்றப்போ அது பெஸ்ட்டு.
அ அ.
ம் இப்ப ஒரு எடத்துல ஒரு பத்து ஹோட்டல் இருக்குன்னா அதுல ஒரு ஹோட்டல் பெஸ்ட்டாருக்கும்ல.
அம்மா.
அந்த மாரி இந்தந்த இது ஃபுட்டுக்கு இந்தந்த ஹோட்டல்ல அங்க இது பெஸ்ட்டு மச்சா. இந்த சிட்டிய பொறுத்தளவு. நம்ம ஏரியால வந்துட்டு
இல்லான்னு மொத மொதல வந்து வ இது மந்தி ஆரம்ச்சாங்க உ ஊரு சைடு தான.
அதெல்லா தெரியாது மச்சா ஆனா அங்க மந்தி நறையா கட இருக்கு மச்சா.
இல்ல இந்த ஒலகத்திலியே மொத மொதல்ல மந்தின் ஆரம்ச்சது வந்து காரைக்கால் சைடு தானா.
நம்பளுக் காரைக்காலுக்கு தூரோ மச்சா நமக்கு அத பத் தெரியாதுல மச்சா.
ம் இங்கிந்து உங் காரைக்காலுக்கு எவ்ளோ தூரோ?
அ இங்கிந்து காரைக்காலுக்கு என்னா ஒரு இருவது கிலோமீட்ரு இருக்கு மச்சா.
அது உங்குளுக் தூரமா?
ஆமா மச்சா இப்போது கிலோமீட்ரு வருதுல்ல மச்சா.
அ அ அ.
கையோடதா.
நால்லா இங்கந்து வ அங் காரைக்கால்ல வந்து சாப்பற த்துக்கு வந்து எழுவது கிலோமீட்ரு தாண்டி வருவே அதா எங்குளுக்கு அதுல்லா எனக்கு தூரமாவே தெரியாது.
நா இங்க இருக்க இருவது கிலோமீட்ரே போ மாட்ட மச்சா இங்கந்து பதினாறு கிலோமீட்ரு நம்ம நாகப்பட்த்லக்குது. ஒரு நாலஞ்சு கட இருக்கு.
ம்.
அதல போயிட்டு சாப்ட வேண்டிதா. அது ஒன்னு பொ இது பசங்க போனா அது அங்க ஹோட்டல்ல அதிகமா ஒக்காந் சாப்ட கெடையாது.
ம் இப்ப தெரிது நீ எது க்கு நின்ன போய் நாகப்பட்னத்துல சாப்பறன்ட்டு காரைக்கால் சைடுவ் ஒன்னா போலீஸு புடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாகப்பட்னத் சைடு போயிட்ருக்க.
ச்சா நம்மள எல்லாம் போலீஸ் புடிக்வே மாட்டாய்ங்க மச்சா நம்பள்ட்ட எல்லாமே இருக்கு மச்சா.
எல்லாமே இருக்கு. லைசன்ஸ் இருக்கா உனக்கு?
லைசன்ஸ் இருக்கு, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, ஆர் சி புக் இருக்கு எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு மச்சா எல்லாமே கரண்ட்ல இருக்கு மச்சா நம்ல நம்மல வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க மச்சா
அப்பிடியா
அசச்சுக்கவே முடியாது மச்சா நம்ல
ஓ ஓவர் ஸ்பீட் ஓட்றாங்க
இல்ல மச்சா நா வந்து ஏ வண்டில இருந்து நாப்பது தாண்டுறதே பெரிய உலக அதிசயோ மச்சா நாப்பது தாண்டிட்டாலே
ஆ
அதுலயு ஒருத்தன தூக்கி உள்ள போடுறான்னா அவன விட முட்டாப்பய எவனு இருக்க மாட்டாங்க
ம்க்ம்
எவனு இருக்க மாட்டானு மச்சா
இல்ல அங்க ஓ ஊர் சைடுல எதாவது நல்ல ஹோட்டல் இருந்தா சொல்றா எதாவது பீஃப் கறி மாரி பீஃப் கரிலா அங்க இருக்காடா ஓ ஊர் சைடுல
ஏ ஊர் சைடுல
ஓ ஊர் சைடுல
ஆ
மட்ட அதென்னது பீஃப் கறி இருக்கா
ஆ இருக்கு மச்சா ஆனா அது உனக்கு அந்த டேஸ்ட் எடுத்துக்குமான்னு தெரில ஓரளவு நல்லா இருக்கு மச்சா ரொம்பல்லா சொல்ல முடியாது
ஆ அங்க பிரைஸ்ல்லா எவ்ளோ வருது எங்க ஊர்லயு பீஃப் கரி போட்டிருக்கான என்னால
நூறு ரூவா தா மச்சா பிரியாணி
ம் இங்க எல்லாமே இப்ப வந்து எல்லா ஊர்லயு வந்து சாயங்கால டயத்துல தானே போடுவாங்க இங்க வந்து பத்து மணி இங்க கேளு இங்கே பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க
ம்
நைட்டு பத்து மணி வரையு கடஃபு இருக்கு ல்லா பீப் மட்டுதா இருக்கு கட எனிடை டைம் ரன்னிங்கில் போய்டிட்டே இருக்கு அந்த காளான் கட க கட மாரி தா இருக்கு இந்த கடையு
ஆ
தல்ட்டு தல்ட்டு வந்து போடுவாங்க கால்ல வந்தோனே கூட்டோ நிக்கு சல்லு சல் சல்ல சல்லன்னு கூட்டோ வந்து நிக்கு போய் நின்னா ஒரு அர மணி அர மணி நேரோ கழிச்சா நமக்கு சாப்பாட்டே கையிக்கு வரு அந்த அளவுக்கு கூட்ட இருக் ம்
இங்க எப்டி இல்லடா மச்சா கால்ல மதியந்தா
ஹ
அதா மச்சா மதியந்தா மதியோ அதுவு ட்க்கு டக்குனு முடியு மதியோ ஒரு பன்னென்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ரெண்டு மணிக்கு எல்லா குளோஸ்சு பிரியாணி தா ஆக்குவோ முன்னாடி எல்லா நெறைய பீஸ் வெச்சிருந்தாங்க
ம்
ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசுல நெறைய பீசு வெச்சு ரைஸ்ல்லா நெறைய வெச்சு குடுத்தாங்க
ம்
இப்ப எல்லாத்தையுமே கொறச்சிட்டாங்க
ஆ அதா இல்ல அவனுங்க டெவலப் ஆயிடுச்சு அது இதுக்கப்பறோ எல்லாரு இங்க இருந்துதா வாங்குவாங்க
முன்னாடி இருந்த மாரி இப்போ டேஸ்ட் வேற இல்ல அலோ டெஸ்பா ஆ என்னானு தெர்ல ஆமா என்னான் தெர்ல முன்னாடி நல்லாருஞ்சு நல்லாருந்
பி பிரியாணாலே பாய் வீட்டு பிரியாணிதா பாய் போர்ற மாரி ம் பிரியாணி அப் இத்தனைக்கு அப்டே நாக்லியே நிக்கு
அதுவு அந்த பாஸ்மதி அரிசே சாப்ட்டே மச்சா
ம்
இப்போ கூட ரெண் நாளைக்கு முன்னாடி மச்சா கேட்ரிங் போயிருந்தா
செரி
அங்க போனா பாஸ்மதி அரிசில வந்து மட்டனு
அ
வா சரியான பிரியாணி மச்சா அது
சூப்பரு
அந்த பிரியாணி வந்து நா எப்போ ஆ நல்லாதா நல்லா ஃபுல்லா சாப்ட்டே மச்சா அது மட்டன் வேறையா மட்டன்ங்கெரவு நா வெழுத்து கட்டிட்டே அது இல்லாம வந்துட்டு எல்லா பங்க்ஷனையு சிக்ஸ்ட்டி ஃபைதா வெப்பாங்க
அ
போன இதுல வந்து கே எஃப் சி
ஓ ஆ
ஆனா சாசு இல்ல மையோனைசு இல்லாம அது மட்டு டேஸ்ட்டு மட்டு டிஃப்ரெண்டா பட் உப் உப்பு அதிகமா பெட்டால
ஓ இவுங்ளே செஞ்சதா இல்ல கடைல வாங்னதா
ஆமா இவங்களா செஞ்சது மச்சா
அ அ கே எஃப் சி ங்க அப்ப அதுக்கு நீ கே ஜி எஃப் சின் சொல்ற கே எஃப் சி னா அது ஒரு பிராண்டுது
அ இல்ல மச்சா அந்த இது சொல்றாங்க கே எஃப் சில வந்துட்டு அந்த மா மாவு போட்டு இது பண்ணிதான தர்றாங்க
ம்
அந்த மேரி பெரிய பெரிய பீஸ்சு லெக்கு அந்த இது அத எல்லாத்தியும் போட்டுதா குடுத்தாங்க
அ
ஆனா டேஸ்ட்டு வந்து கே எஃப் சி மேரி டேஸ்ட்டு இல்லாம போய்ட்டு மச்சா அது இல்லாம சூடு வேற இல்லச் சூடு ஆரி போயிட்டு நம்ம லாஸ்ட் டைம்லதான சாப்டுவோ
நீ கேய் கே எஃப் சின்னா சோ நீக் ஆர்டர் பண்ண பிறகு பொறிச்சி தருவாங்க இது கல்யாண ஃப்ங்க்ஷனு போ னினா பொறிச்சு வச்சதுதா எடுத்து தருவாங்க ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் அதா
அகறானாம் பட்டன் பிரியாணி இருஞ்ச்சு மச்சா பாஸ்மதி அரிசி வேற
ம்
அல்லா சாப்ட்ட மச்சா அத
விட்டுட்டு போய் சாப்ட்டுட்ட
ஆமா நாளைக்கே வேற இருக்கு வா மச்சா நீயு நாளைக் கி நாளைக்கு வே இதுதா நம்ம ஊர்லதா
ம்
ஆனா அங்க வந்துட்டு அங்க என்ன போர்றாய்ங்கன் தெர்ல அ பாப்போ சாம்பார்லா வாய்ப்பு கெடையது மச்சா
ம்
நாளைக்குப் போறது வந்துட்டு அன்னதானோ
அன்னதானமா
ஆம்மா அங்க எப்புனா ரைஸு அப்றோ வந்துட்டு அந்த மட்டனு இல்லனா சிக்கனு கொழம்பு அந்த பீஸ்லா இது பண்ணிதா குடுப்பாயாங்க அன்னதானத்துல
ஓ எனக் எனக்கு அந்த கலர்னஸ் சாதம் மட்டுந்தா புடிக்கு எனக்கு கொழம்பு சாதல்லா புடிக்காது எனக்கு
நானு சாப்ட மாட்டே மச்சா நமக்கு அந்த பிரியாணின்னா சொல்ற மச்சா வா மச்சா
இந்த எதோ ஒரு படத்துல விஜய் டைலாக் சொல்வானா உண்ம காதல்னா சொல்லு உயிரத் தர்ரன்டு அது மாரி பிரியாணியா இருந்தா பிரியாணியா இருந்தா சொல்லு நா உயிர வந்து குடுக்குறேனுவே
ஆ இல்ல மச்சா அங்க ஆடுல்லா உயிர் குடுத்துறு மச்சா ஆல்ரெடி அதா பிரியாணி ஓ உயிர்லா தர கூடாது மச்சா
அது சரி நல்லா நீ காமடியா பேசுறியே
இதலா காமடி சேரி மச்சா எதோ நீயாவது சொல்றியே காமடின்ட்டு சந்தோஷந்தா
ம் சேர் ஓன்ட்ட பேசுனது டைம் போறதே தெர்ல
ச ஆமா மச்சா நம்ம நா ஒன்னு நெனச்சே மச்சா நம்ம வேற பேச ஆரம்பிஸ்ட்டோ மச்சா
ஆமா
சேரி மச்சா அடுத்த இதுல வந்துட்டு நல்லா ஒரு சிறப்பான இத பத்தி பேசுவோ